ஹலோ கேக்குதடா என்னடா தூங்கிட்டியா
இல்ல இல்லக்கா சும்மாதா ஃபோன் பாத்துட்ருக்கே தூக்கமே வர மாட்டேது நைட்ல மட்டும்
அப்டியாடா படுத்து தூங்கு ஏனா மார்னிங் எப்டி பரவால்லையா எந்திச்சிருவியா காலைல சி க்கிராமா
ஆ நா வீட்லதா சும்மா இருக்கே பொழுதுபோன தூங்குற வேலதா
அப் அ அப்ப பரவால்ல ஓகே ஓகே எனக்குதா இப்ப இந்த பசங்க கூட கடந்து பண்றது கரெக்டா இருக்கு எங்க ஏதோ சொன்ன ச்சே எதுவும் சொல் பேச்சே கேட்மாட்து பொண்ணு சுத்தோ எதுவுமே கேட்க மாட்டிது டிவிய போட்டு பாத்துட்ருக்கு ஃபோன பத்தா நோண்டிட்ருக்கு என்ன பண்ணே எனக்கே தெரில
ஐயோ நீங்க இதெல்லா நெனச்சின்னு தூங்காம இருக்காதீங்க செரிங்களா பசங்க ஏதோ போறாங்க வராங்க மாறிடுவாங்கக்கா
ஆமாடா என்னடா பண்றதுக்கு எது சொன்னாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டன்ரா எத இருந்தா அ அதுக்கு ஆப்போசிட் டவே பேசுறா இப்பவே‌ சின்னதுலே இப்டி கரெக்ட் பண்ணாமா விட்டான அவ வளந்தாலும் இன்னும் ரொம்ப மோசமாயிருவாலே
அப்டிலா இல்லக்கா எங்க மாமா பசங்கயில்ல பொண்ணுங்கதா ஃபுல்லா ஒரு ஒரே பையன்தா மூணு மாமா பசங்க மூணு பேருக்கும் ஒரு பையன்தா இருக்கான் வீட்ல எல்லாம் பொண்ணுங்க பொண்ணுங்க கூட்டோ பொண்ணுங்க கேஸ் எப்டி ஆஸ்டல் மாரி இருக்கமோ அப்டிதா இரு ஒண்ணு கூட அடங்காதுங்க ஒண்ணு ஒண்ணுன்னனா பஜாரி அ பேசாம லாயருக்கே படிக்க வெச்சுல்லமான்ருக்கும் அந்த மாரி பேசுவா நம்ப ஒரு பாயிண்ட்டு புச்சுன்னா அவ ஏணி வெச்சி வேற ஒரு பாயிண்டுக்கு போய் நிப்பா
அப்டிதான்டா என் பொண்ணும் அப்டிதா இருக்கே ஏ அதுக்கே எங்க அப்பா சொன்னா நீ பேசாம லாயர் ஆயுறு அட்வெகேட் பட் செரி என்னே இப்பவே இந்த வாய் ஆட்ற உனக்கு அதுதா கரெக்டா இருக்கும் அப்டின்னு
அதுதான் அதுதான் பசங்க அந்த வயசு வரிக்கும் தான்க்கா அப்டி அதுக்கப்பறம் வளர்ந்துட்டா சே ரியாயிடுவாங்கதான் நானும் நெனைக்கிதே
ஆமாடா அப்டி தான் நாமளும் நெனச்சுக்க வேண்டியதான் என்ன பண்றதுக்கே இது என்னத்த சொல்றதுக்கு எது சொன்னாலும் வந்துல அதா இப்ப உள்ள பசங்ளுக்கு நல்லது சொன்னாலே பிடிக்க மாட்டன்து
நீங்க இப்டி சொல்றிங்க எங்க மாமாருக்காருல அவருக்கு லாஸ்ட்டு மாமா இப் இப்பதா கல்யாண ஆச்சு ஆ இப் கல்யாண ஆயி ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்குன் வெச்சுக்கோங்களே எங் நா வந்து அப் நா தா வீட்ல ஒரே பொண்ணு பெரிய பொண்ணு அப்ப என்னன்னா இ நா தா கொழந்த அங்க கொழந்தன்னா என்ன எல்லா கொஞ்சோ பெரிஸ்பெரிசாருக்காங் நா தா கொழந்தயா தவிழ்ற அப்போ அப்ப நா என்ன என்ன வந்து அப்டி மெரட்டுவாங்க நீ வீட்ட உட்டு வெளிய வந்த அவ்ளோதா செருப் பில்லாம இப்டிதா சாப்டுவியா இப்டிதா இருப்பியா அது நா இவுங்கள ட்ரிகர் பண்ற விஷ்யமே வந்து வேற மார்ருருக்கு அந்த சுச்சுவேச்சன்ல ஆனா இப்ப அவுங்குளுக்குன் ஒரு பசங்க வந்து அந்த கொழ்ந்திங்க அவுங்ள எதுத்து பேசம்மோது அவுங்க அக்சப் பண்ணிக்கிறாங்க வேற வழி இல்ல நம்ம கொழ்ந்த இது அப்டின்னு
ஆமா கண்டிப்பா ஆனா ஆமா நீ ஆனா நீ சொன்ன ஒரு விஷ்யோ தெர்மா மாமா வந்து சொல்லும் போது நீ கேட்டுப்ப
ஆம்மா
ஏன்னா அவரு வந்து உன்னோட அ மாமா அது மட்டுல்ல பெரியவுங்க அவுங்க சொல்றாங்க ஆனா இப்ப உள்ள பசங்க அப்டியா சொல்லு
கண்டிப்பா இல்ல எங்ளுக் அதா சொல்ற எங்க செட்ல ஒரு பயோருந்துச்சு ஐயியோ ஐயோ அத பாக்கமோது ஒரு பயோ ஒரு டெரர்னஸ் இருக்கோ இப்பருக்கு எல்லா பசங்ளுக் மே இன்னமா ன்னா இன்னா பேசுற நா அப்டிதா மா போமா அந்த ஒரு நெக்குலும் அந்த ஒரு எப்டி சொல்றது ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்ப கர்ட்டாதா பண்றோ ஆனா ஓனா பாத்துக்லா அப்டி ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்கர்ந்து வருதுன் தெர்ல ஒரு பயோ இருக்க மாட்டுது மெய்னா
கண்டிப்பா அதுதா பயோ கலந்த மரியாத இல்ல ஏனா நமக்லா மரியாதருக்கோ நீ சொன்ன மாரி நாங்ளா வந்துல்ல சின்னதுல எனக்கு நா ரெண்டு தம்பிங்க தா நாங்களா சண்ட போடுவோ டி வி தா பாத்துட்டுருப்போ இருந்தாலு எங்க அப்பா வந்து பைக் சவுண்டு கேட்ட ஒட்னேல்ல டக்கு டக்குன்னு டி வி ஆஃப் பண்ணுவோ கம்ன்னு அப்டே ஒன்னும் தெரிம புக் எடுத்துட்டு அப்டேல்ல படிக்கிற மாரி பட்ச்சிட்ருப்போ அது வந்து அந்த டைம்லா வந்து சேந்துதா எல்லா வேலயு பண்ணுவோ ஏனா மாட்டி விட்ரக் கூடதுல ஓ ஒருத்தன மாட்டி உட்டு இங்க ஒருத்த மாட்டி உட்றுவன் சொல்ட் டு அந்த டைம் ஒற்றுமயாருப்போ மத்த நாள் ஒற்றுமே இருக்கோ இல்லியோ இந்த மாரி வேல தா செய்யிமோது ஒற்றுமயா தா இருப்போ விட்டு கொடுக்க மாட்டோ அந்த எடத்துல ஓக்கேவா ஆ படிச்சிட்தாருந்தோப்பா அப்டின் சொல்ட்டு நம்ம அந்த மாரி சீன் பண்ணுவோ அது அந்த ஒரு பயோருக்கோ அ ஏ அப்பா வராரு பாத்தா திட்டுவாரு சத்தம் போடுவாரு அந்த அம்மாவு அதே மாரி சின்ன சின்ன எது தப்பு பண்ணாலு அடிப்பாங்க போட்டு அப்ப வந்துல்ல ஓ அம்மா அடிப் ப்பாங்க அப்டின் சொல்ட்டு அந்த ஒரு இதுருக்கும் இப்போல்லா நீ வேற சொன்னா கம்பெடுத் தா கூடா நம்ள திருப்பி அடிக்குமா பயோ வந்துருது நமக்கு
ஐய்யோ ஐயோ அதுதா கா எ எ அந் சொல்லக் குட்டி பாப்பா ஒருத்தி எங்க மாமா பாப்பாருக்கான் சொல்ட்டு அவளுக்கு இன்னா வய்ஸூருக் கோ நெனைக்கிறிங்க அஞ்சு வய்சு பாப்பா என் கிட்ட வந்து என்ன கேக்றா அவ என் ஃபோன் பாத்துட்டேருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பாத்துட்டா ஜாலியாருக்கே நீ மட்டு ஊர் சுத்ற எதனா வாங்கி குடுக்குறியா நீன் கேக்றா ஏ இன்னா டி உனுக்கு நா வாய்ங் குடுக்கல எனக்கு பர்கர் தா வாங்கி குடுக்க மாட்ற போ அ அந்த வயசுல பர்கரா அதாலா எப்போ எனக்கு தெரிஞ்சிது பதினஞ்சு வயசுக்கு மேல ஸ்கூல் காலேஜ் முடிஞ்சுதா பர்கர்ன்னு ஒரு விஷ்யமே எனக்கு தெரிஞ்சிது அவ்ளுக் வெறு அஞ்சு வயசு எனக்கு பர் பர்கர் வாங்கித்தலனு கோச்சுந்து நடந்து போறா அவ
கண்டிப்பா என் பொண்ணு வந்து நீ பர்கர் சாப்ட்ட ஆமாச்சு என் பொண்ணு ஒரு ரெண்டு மாசமா கேட்டு இருக்கா பர்கர் வாங்கி கி கொடு பர்கர் வாங்கி கொனு நான்ட்ட எனக்கு இ புட்டு எல்லா பிடிக்காது வாங்கி தரமாட்ட மோஸ்ட்லி எனா இவளுக்கு என் பொண்ணுக்கு வந்து சில ஃபுட்டு வந்து செட் ஆவாது ஓகேவா ஏதா வாங்கி விட்டு தேவைையில்லாம செட் ஆகாம போச்சுன்னா பண்ண முடியு சொல்லு அப்றோ அவளு கஷ்டப்படணு நம்பளு கஷ்டப்படணு
ஆமா ஆமா
அதுக்காக வேண்டா வீட்டுல ஃப்ரூட்ஸ் எல்லா இருக்கு அது சாப்டுனா ஃப்ரூட்ஸ் சாப்பிடவே மாட்ட ஐஜினிக் ஃபுட் எது கொடுத்தாலு சாப்படவே மாட்டா அல்லது அவளுக்கு கண்ணு வேற பவர் வேற ரொம்ப கம்மியா இருக்கு கண்ணாடி போட்டிருக்கா அப்ப டாக்டர் சொல்லிதா விட்டாங்க நல்லா நல்லா ஹெல்தி புட்டா சாப்பணு ப்ரூட் சாப்பணு வெஜிடபுள் சாப்பணு பாலு முட் ட சாப்டணு அவுங்க சொன்ன எதுமே இவ சாப்ட மாட்டேன்றா எல்லாமே ஜங்க்ஃபுட்டா தா கேக்குறா நா என பண்ண எனக்கே தெரில
இல்லக்கா இப்பயே பவர் கம்மினா எங்க காலத்துலல்லா அத எ வயசு வந்தா ரொம்ப கம்மியா இருக்கு நம்மதானே அது இப்ப புரியாது அதோட வேல்யூட்டி புரியாது ஒரு வே வேலைக்கு போகுபோது ஐயோ நா தேனறுவ பாருங்க சிஸ் டம் கையில வச்சுக்கிட்டே பக்கத்துலதா இருக்கு ஆப்சன் எங்க காணோ போச்சு மவுசு தேடிட்டு இருப்ப ஆரோ ஆரோ எங்க போன இங்கவா அப்டின்ட்டு தேடிட்டு இருப்ப அந்த ஆப்ஷன போய் தெடுறதுக்கு
கண்டிப்பா ஆனா எ எங்க வீட்டுல எல்லா யாருமே நாங்க ஸ்பிகஸ் போடலப்பா இப்ப அப்பா அம்மா போட்டுரு காங்களா அவுங்க வந்து ஏஜ் ஆயிடுச்சு சுகர் இல்ல அந்த மாரி பேஷன்ட்ஸ் எல்லா இருக்க சுகர் அந்த மாரி இருக்கனால கண்ணு கொஞ்சோ கம்மியா இருக்கும்ல்ல பவர் போக போக அது நால போட்டிருக்கே அது ஃபுல் டைமு போட மாட்டாங்க அவுங்க ஏதாவது நியூஸ் பேப்பர் படிக்கு போதுல்ல இங்க இது பண்ணு போது அந்த மாரி தா போட்டு இருப்பாங்க டிராவலிங் டைம்ல அந்தமா ஏ பொண்ணு தா வந்து அவ வந்து மீனு அதெல்லா சாப்டாம நாங்களா நேறைய மீன் சாப்டுவோ அதனால வந்து எங்களுக்கு இப்ப வரைக்கு பவர் எதுவுமே எங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்ல இஸ்யூஸ் ல்ல ஆனா இப் இனிமேல் வந்த வரலா ஏன இப்போ ஃபோன் எல்லா நெறைய பாக்கறனால கண்டிப்பா வரு அ அதுல எந்த டவுட்டுமே இல்ல
என்னக்கா
இல்ல போன்லா நம்ப இப்போ ரொம்ப யூசேஜ் பண்றதுனால கண்டிப்பா வந்து பவரோட இது வந்து கம்மி
கம்மியாகு அதுவு இல்லாமக்கா எ எங்க சுத்தி போனாலு அந்த கண்ணு கெடுக்குற மாரியே விஷயங்கள் காலையில எழுந்த உடனே ஃபோன்ல தா எல்லாமே இருக்கு வாழ்க்கையை தொடக்கமே ஃபோன்ல தா தொடங்குது ஏன்னா அந்த டைம் பாக்கறதுக்குன்னா கூட என்னதா வால் கிளாக் இந்தாலு அந்த ஃபோ ஃபோன் எடுத்து டைம் பாத்ததா அது ஒரு மன நிம்மதி வருது பக்கத்தலயே பெட்டு பக்கத்தலயே இருக்கு
ஆமா ஆமா கண்டிப்பா நானு தலகனை பக்கமத்துல வச்சப்பே நா அலாரம் வைப்பே அப்ப அலாரம் வைக்கு போது என்தி அப்றோ அப்பப்ப நீ சொன்னமாரி டைம் பாக்றது ஸ்டேஸ் பாக்றது என்ன போட்டிரு கோ நம்ம எதா போட்டு அது வந்து எத்தன பேர் பார்த்திருக்காங்க இதெல்லா பாக்குறது தா காலையிலயே வந்தே சொன்ன இப்டியாச்சு முன்னாடி எல்லா கால எழுந்துருச்சோன்னா எல்லா வந்து என்ன சொல்றக்கு வெளியே கோலம் போடுவாங்க தண்ணி தெளிச்சு அதுக்கு அப்றோ சாமி கும்டுவாங்க ரொம்ப இதுவா இருப்பாங்க சென் எ கால எஞ்சாலு இந்த வேலைதா இந்த மாரி எல்லா பண்ணிட்டு இருப்பா இப்ப காலைய எல்லா எச்சோன்னே முதல்ல ஃபோனை பாத்ததா அதுக்கு அடுத்த வேலை எல்லா அப்றோ தா
எல்லா அப்றோ தா ஏ இ இப்ப டைம் பாக்க தோணு டைம் ஆச்சு நோட்கி நோட்டிபிகேஷன் எதனா வந்திருக்கு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி என்ன வந்திருக்குன்னு பாக்க தோணு அப்பிடியே அதுல ஒரு கால் மண்நேரோ ஸ்பெண்ட் ஆகுது அப்ப அந்த கண்ணு இருந்த சூரிய வெளிச்சத்த பாக்கறதுக்கு அ ஏனா ஒரு எட்டு மண்நேர வை இருக்க வை இரு ட்டுல இருந்த வந்த கண்ணு அந்த வெளிச்சத்தில் முதலடுத்து பாக்போது ஸ் இது பாக்றோ அந்த போனோட கதிர்வீ்ச்சு போம்போது என்னாவ்து ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருக்க விட்டமீனோ இதுவு எல்லாமே கொறையுது
ஆமாடா கண்டிப்பா அதனால நீ சொன்ன மாதிரி வந்துல நம்ம சாப்பிடுற ஃபுட்டு இப்ப ஆர்கானிக் இல்ல அதுக்கப்புற வந்து நம்ம பாக்குற பொருள்கள் நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லானா எல்லாமே ரொம்ப இது வேவ் லென்து வே ரேடியேஷன்ஸ் எல்லா ரொம்ப அதிகமா இருக்கா ஆனால கூடிய சீக்கிரத்துல எல்லாருக்குமே கண்டிப்பா கண்ணு போயிரு அதுக்கு அப்புற மூளை பாதிப் பு வரு எல்லாமே வரு அதுல எந்த டவுட்மே கெடையாது சொல்ல போனா
கண்டிப்பா கண்டிப்பா எப்டி சொல்றதுக்கா ஒரு நம்ம நம்ம ஒரு லைஃபு வாழ்ந்துட் இருந்தோ அந்த லைஃப விட் கிப்ப ஒரு வேற லைஃப்குல்ல நம்ம போயிட்ருக்கோ அ நம்ம வந்து இப்ப இப்ப பொறக்கற பசங்களுக்கு இதுதா இதுதா லைஃப் அவுங்க அத அக்செப்ட் பண்ணிப்பாங்க நம்ப ஒரு லைஃப்ப வாழ்ந்துட்டு அந்த லைஃப்ப விட்டு இன்னொரு லைஃப்குள்ள வன் நம்புளே நம்ள சொழச்சு போம்போது இன்ன ஆவ்து ஆட்டோமேட்டிக்கா நம்ப அத அக்செப்ட் பண்ணிக்கணோ நம்புளு ஒரு ஐம்பது வய்சு தாண்ட முடியு ஆனா இப்ப இருக்க பசங்க என்ன பண்ணுவாங்க இதுதா அவுங்ளுக்கு லைஃப் இதுதா ஓ இதா அவுங் இத பாத்துதா வளர்றாங்க
ஆமா அது மட்டுல்ல ஏமாற்றங்களோ ஒரு தோல்விய அவுங்ளால ஃபேஸ் பண்றதுக்கான தைரியு இருக்க மாட்டன்து இப் போல பசங்களுக்கெல்லா எல்லாமே கட சஒன்னே வந்து அவங்க நினைச்சோனே கடைச்சிருது கடைக்கிலனா அத அடம்புடிச்சு வாங்கிற்றாங்க அப்போ வந்து என்னா அதோட அந்த கஷ்டோ நஷ்டோ எதுவுமே தெரில ஓகேவா அதனால வந் ப்த்தா பியூச்சர் லைப் வந்து பாத்தா அவுங்க லீட் பண்ற ரொம்ப கஷ்டோ அப்பற அவுங்ளுக்கு வரக்கூடிய பசங்களுக் கும் வந்து அவுங்க என்னத்த சொல்லி தருவாங்க நல்லதுலா சொல்லு
அத இப் இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து ஒரு பேரண்டிங் ஃபீல்ட் இருகும்போது அவளே ரீல் பண்ணிட்டு இருக்கா அப்ப அவக்குழ்ந்தா ரீல்ஸ் தா பண்ணு ஏன்னா அவ அத பாத்து பாத்து வளரும் போது இன்னவா எங்க அம்மா பண்றாங்க நா பண்ண கூடாதா அப்டிதா அவளுக்கு மைண்ட் வரு
ஏன்னா நீ சொன்ன மாதிரி இந்த விஷ்யோ பாத்தா நம்ம கன்சிவா இருக்கும் போது நம்ம முன்னாடிலா சொல்லுவாங்க கன்சிவா இருக்கும் போது என்ன பண்ணனுனா வந்து இந்த இது அ நெறிய நல்ல மியூசு மியூசிக்லா கேக்க சொல்வாங்க பிளஸண் மியூசிக் கேக் கம்போது அந்த குழந்தைக்கு அந்த வயத்துக்குள்ள இருக்க குழந்தைக்கு வந்து அந்த அதுல்லா அப்சர்வ் பண்ணு வயத்துக்குள்ள குழ்ந்தைக்கு வந்து காது நல்லா ஷார்ப்பா இருக்குமா நம்ம என்னெல்லா கேக்குறோ சவுண்டு அப்பற யார்லா பேசுறாங்க என்னெல்லா பேசுது அதன் நுன்னிப்பா கவ்னிக்குமா அப்புற அந்து அதுக்காக தா இந்த வளையல் இந்த வளகாப்பு வச்சு வளைல் போட்றதுக்கு அந்த சவுண்ட் வந்து அந்த கைய அசைவ அசையு போது அந்த சவுண்ட் கேட்கும் அந்த குழந்தைக்கு ரொம்ப புடிக்குமா அந்த சவுண்ட் எல்லா நெறிய சவுண்ட்ஸ் எல்லா கேப்சர் பண்ணு அப்டின்னு அப்ப வந்து எனக்கு தெரிய் நம்ம இந்த மாரி போன் இதெல்லா எஸ்பிங் இந்த ரேடியஷன்ற போம்போது அதுங்ளுக்கு தா பாதிப்பு வருது இப் அதனால நெடி குழ்ந்தைங்க வெளியே வந்ததுக்கு அப்புற ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாத்தல்ல நெறிய பேரும் இன்னா ரொம்ப என்ன சொல்றது ப்ரெயின் ரிலேட்டட் ப்ராப்ளம் இஷுயூஸ் எல்லாமே இருக்கு அது வந்து என்னன்னா அது வந்து வ வந்தது அப்பறோ அவுங்களுக்கு வரது இல்ல நம்ம வயித்து குள்ளே இருக்கும் போது நம்ம நம்மளோட அந்த இதுதா ஒரு மதரா என்ன பண்றோமோ அது எல்லாமே அந்த கொழந்த தா ரெஃப்ளெக்ட் பாவோ கண்டிப்பா
அதுதா அதுதா புரியுதுக்கா அதுதா நம்ம என்ன வெதைக்கிறோமோ அதுதான வெளையு நம் நம்ம வெளச்சிட பிறகு என்ன இது இப்டி இருக்கு நம்ம எதையு சொல்ல முடியாது நம்ம தப்பு
துதா உண்ம அதுனாலதா இப்போ இந்த இந்த மாரி ஆயிட்டு இருக்கு நீ என்ன பண்றதுக்கு யாரையு மாத்த முடியாது நம்ம முடிஞ்ச அளவுக்கு மாறி இது பண்ணி போக வேண்டியதா
அதுதா அதுதா ஆ சேரிக்கா நீ எதோ யோசிக்காம தூங்குங்க டைம் ஆகுது பாருங்க
ஆமாடா கண்டிப்பா நா போய் தூங்குறேன்டா செரி ஓகே பாய் குட் நைட் ம்
ஆ இருக்கட்டுக்கா இருக்கட்டுக்கா